ம் சொல்லு
ம் ம் சொல்றா
அந்த மாரி கூப்பிட்டா நேத்து வந்து அதனால அப்ப நேத்து நா காலேஜ் போனே பத்தா ரெண்டு அப்புற எங்க கேங்க்ல நாலு பேர் வரல
ம் ம்
நாங்க மூணு பேர்தா இருந்தோ சரின்ட்டு
ஆ ஆ
இந்த வேற இந்த ரெப்பு துவைச்சே ரெப்ப வர ஆயிட்டா தொல்லையா இருக்கு
ம் அ செரி அங்க ஏதோ ஒன்னு சொல்லான்னு வந்தேன்டா மறந்தே வந்துடன்டா உன்கிட்ட ஏதோ சொல்லுனு சொல்லுனு நெனைச்சிருந்தே
என்னது
அது என்னனே தெரில ம் மச்சான் இன்னைக்கி என்னா டேட்டு
டுவன்ட்டி சிக்ஸ்
டொன்ட்டி சிக்ஸா இன்னு போர் டேஸ்க்குள்ள வந் து ம் எல்லாத்தையு ஸ்டாப் பண்ணுன்டா
ம் ம்
நீ எப்ப ஆ அது மட்டு மாட்டே அது வேணுங்களா காலேல இருக்கும்போது வந்து இப்போ இப்போ நா என்ன பண்றது நானு
ஆஹா
தெரியுங்களா வலிக்கூனு
பாக்கலா
பாரு பாரு அதலா நா பண்ணுவே மத்தபடி எல்லாத்தையுமே இப்போ வந்து யார் யார்லா வந்து எனக்கு தர்ணுமோ மறுபுடியு பதினஞ்சு ரூபாகிட்ட இருக்கு
குடுக்க வேண்டியதா அவுங்க ம்
யார் யார்குல்லா தர்ணுமோ இவ்ளோ அனுப்புனு நீயே ஒரு டேட் சொல்றா ஆ அதுக்குள்ளயு தர பாரு நீ அதுக்குள்ள தரலன்னு வெச்சிக்கய அதுக்கப்புறோ நா உ நம்பர்
செரி புக் எல்லாமே ரெடியா
புக் எல்லா ஓரளவுக்கு இருக்கு பேலன்ஸ் இருக்க புக் வந்து ஒரு பையகிட்ட கேட்டே அவ வந்து தேட்றன்றா கால்லருந் ஸ்கூல்ல இருந்து எத்துனு வாரேன்
இப்ப எந் எது வரிக்கு இருக்கு ஒன்ட புக்கு
என்ட டென்த்துல வந்துதா சோசியல் சயின்ஸ்ஸு சயின்ஸ் இருக்கு தமிழ் புக் இல்ல எனக் நைன்த்துல வந்து சோசியலு சயின்ஸ் இருக்கு அதிலையு தமிழ் புக் இல்ல
நீ ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிக்க போற
அது தெர்ல அது இன்னு நால் நாள் அப்பறோ முடிவு பண்ணணு ஃபஸ்ட்டு எது படிக்கலா ஆ
சிக்ஸ்த்துல ஃபஸ்ட்டு எல்லா புக்கியு இந்த நால் நாள்ல வாங்க ட்ரை பண்ணு சப்போஸ் இவுங்க தருவாங்க தருவாங்கனு யோஸ்ச்சிட் இருக்காத நீ பைக் வெச்சுருக்க நேரா போயிட்டு அங்க இது கை அந்த கட இருக்குல புக்கு கட செகண்ட் டண் புக் வாங்கறதுல்லா
அது எங்கு இருக்கு தெர்ல அது கூட தேடி எடுத்துக்குலா
ம்
ஆனா வந்து சிக்ஸ்துல்லா வந்து ஃபஸ்ட் டர்மு செகண்ட் டர்ம் தேர்ட் டர்ம்னுதான இருக்கு
ஆமா மூனு டர்ம் இருக்கு
ஆ அதுலா எப்டி தேடி வாங்கறது
அது இருக்கு நா உனக்கு ஆ திருமுலை வாயிலருந்து அனுப்பவா திருமுலை வாயிலுக்கு போவியா நீ வாங்கறதுக் கு
ஆ போவனே
செரி நா உனக்கு ஆ கூகுள்ல பாத்து திருமுலை வாயிலருந்து அனுப்புறே
சேரி ஓகே எங்க மாமான்டா எல்லா கேட்டா அவுங்கல்லா வந்து எத்தே தர்ல அவுங்க இப்பதா முடிச்சாங்க அவுங்க வந்து டென்து முடிச்சாங்கோ சிக்ஸ்
சப்போஸ் உனக்கு அப்டி இல்லன்னா உனக்கு நா மெட்டீரியல் எடுத்து தரே நீ ஜெராக்ஸ் போட்டுக்கோ
ஆ மெட்டீரியல்னா எப்டி ஆ இதுவே புக்கேவா பி டி எஃபாவா ஆ எ அதெல்லா ரொம்ப பேஜ் ஆகுமேடா
இல்லாத புக்குக்கு சொல்றே இருக்க புக்குக்குல்லா நீ வாய்ங்கோ
ஆ
சப்போஸ் நீ இப்ப இந்த க அந்த செகண்டெட் கடைல போயிட்டு அங்கியு இல்லன்
இப்ப நீ இன்னா பண்ண போற நீ எதுவுமே இது அதுல ஊன்ட்ட என்னென்ன இருக்கு
நா எல்லா பாத்துக்குறே
அது எப்டி பாத்துப்பே
நா பாத்துக்குற ஆவ்டு நீ படிக்கிற வேலைய பாரு
அப்ப நீ படிக்க போன போறதில்லயா
நா படிப்ப நா படிப்பே நீ படி
ஏய் எப்போன் சொல்லு உன்து என்ன கத
நா இந்த இயர் வந்து இப்போ நா கம்ப்யூட்டர் க்ளாஸ் போ போற
ஆ
கம்ப்யூட்டர் போயிட்டு அப்டே டைப் ரட்டிங் போ போறே
ஆ
ம்
ம் சேரி சேரி
என்ன உன்னோட ஒப்பீனியன்
ஆ ஓப்பினீயன் ஓகே உ உன்க்கு எது சரின் படுதோ அது பண்ணு ஓகேவா
ம்
ம் ம்
எங்கப்பா டி என் பி சி தா எழுத சொல்றாரு
ம்
எனக்கு என்னன்னே தெரில அ
எனக்கே ஒரு மாறி இருக்கு என்ன என்ன என்ன என்ன என்னன்ற மாரி இருக்கு
நீ ந்து நீ வந்து கன்சிஸ்டன்ஸா படி இந்த டிசம்பர் மாசோ போய் எழுது பாத்துக்லா எதா இருந்தாலும்
ஆ
ம்
டிசம்பர் அதுக்கடுத்து கூட லைன்னா வருன்டா எக்ஸாம் அங்க அடுத்த வருஷோ ஸ்டார்டிங்ல இருந்தே வருன்டா
ம்
ம் ம்
ஆனா டி என் பி சி குரூப் ஃபோர் வந்து அடுத்ததா வருன்னு நெனக்கிறே
கரெக்ட்டு இப்போ அடுத்து வருஷோ வரு மறுப்டியு
அத்த வருஷொனா எப்போ வரு ஸ்டார்டிங்லே வராதே
லாஸ்ட்லதா வரு
ம்
ம் ம் பாக்லா ஓகே இது என்னால முடியுமா ஐயோ எனக்கு ரொம்ப தோணுது நம்ம பண்ணோமா இத படிப்போ என்னா பண்ணுவோ அவ்ளோ பேர் எழுதுறாங்க
கரெக்டு தாம் நீ வந்து இந்த ஃபைவ் மந்த்ஸ் நீ படி ஓகேவா அது எதா இருந்தாலு அதுக்கப் ப்றோ பாத்துக்லா
ம்
ம்
தும் பயமா வேற இருக்கு
வரது எதாந்தாலும் பாத்துக்லா இந்த அஞ்சு மாசத்ல என்னாயிடப் போது உன்னால முடிஞ்சளவுக்கு நீ பெஸ்ட் சக் குடு அதுக்கப்றோ ஒனுக்கு ஒரு ஐடியா வருல்ல எந்த ரூட் போலா என்னப் பண்லான்ட்டு ஒரு ஐடியா வருல்லா அது அதுக்கப்றோம் பாத்துக்லா
ம் ம் போ எற்கனவேப் போயி பாத் ச்சோங்கிட்ட அதாப் பாஸ் ஆனவங்கிட்ட போய் கேட்டாலு அவுங்க ஒரு மாரி நெனைப்பாங்க போல நம்மள
ஏ என்ன நெனைப்பாங்க
யாமா
நா வேணா கேட்டு சொல்லவா
யாரு உனுக்கு யார் தெரியு
இங்க எங்க தெருவுல ஒரு அக்கா முடிச்சிருக்காங்க
பாஸாயிருக்காங்ளா
ம் இ வி வோ வா இருக்காங்க
ஆ
அவுங்கிட்டு கேட்டு சொல்லவா
கேட் போறியா
ம்
ம்
என்ன ஏது எந்த சிலபஸ் அந் மாரி என்னக் கேக்கறே
சேர் ஆ நா ஏ கேக்கர்துக் தயங்குறேனேனுக் தெரிய மாட்டேந்து நா ஏ இப்டி இருக்கேனேத் தெர்லடா நா ஃபஸ் டுட் ஸ்டாங்காவுனுண்டா அதுக்கப்றோ தைரியமா இருக்கனு என்னாரியா அப்டி இருக்க முல்லனேத் தெர்ல
அதலா ஒன்னுல்ல
இல்ல எனுக் தேவையானதே வந்து என்னால வந்து கேட்டு வாங்கிக்க முல்லடா அதுக்கே நா அவ்ளோக் தங்குறே எனக்கு அநேகமா சோசியல் ஆசிட்டி இருக்குன் நெனைக்றே
ம்ஹு ஹு
எ ஆமா அப்புத்தா நா சாட் ஜீ பிட்ல போட்டா அது என் சொல்சி
ஏ அந்த அக்கா நா டெய்லி பாப்பே அவுங்க கர்ட்டா நைன் ஓக் கிளாக்கிட்ட வேலைக் போவாங்க நா ஒங் எங்க அம்மாட்ட விசார்ச்சி
அ
என்ன ஏதுன் நா அவுங்கிட்ட நாப் போய் கேக்கறே
ஆ அவுங் வி ஓ வா இருக்காங்ளா
ஆ வீ ஓவாதா இருக்காங்க
எப்ப பாஸ் பண்ணாங்க
தெர்ல அவுங்க எப்போ பாஸ் பண்ணாங்க ஆனா ஒரு வர்ஷோங் கிட்ட வேலைக் போறாங்கன் நெனைக்கிறே தெர்ல என்னானு
ம் சேரி சேரே இது இந்த எந்தகோ ஒரு சோப்பு ஆ கர் சோப் கேட்ட மாரியா
கர் சோப் கேட்ட மாரினா
இல்லடா கர் சோப் வந்து எப்டி ஆ எப்டி ஒர்க் ஆகுது
ம்
போட்டா என்ன ரிசல்ட் வருதுன்னு கேட்டு சொல்றேனியேடா அந்த மாதிரி கேட்டு சொல்லிவிய இல்ல
நீங்க உங்க வாய நீங்க மூடலா அது உங்களுக்கு அசோக் வேணுனா அந்த ஆள் கிட்ட நீங்களே போய் கேளுங்க போங்க
அ இல்ல எனக்கு கேக்க புடிக்கல நீங்க கேட்டு சொல்றீங்கன்னு நீங்க அது சொல்ல கூட இல்ல
அது எனக்கும் கேட்க புடிக்கல அதுனால நானு கேட்கல
புரில
எனக்கும் கேட்க புடிக்கல அதனால நானு கேக்கல
ம் சரி ஓகே அப்ப நாங்க சோப் வாங்க வேணாமா
ம் தேவ இல்ல
ம் அப்ப நா எப்ப வெள்ளையா ஆவுறது அப்ப நீங்க மட்டு வெள்ளையிட்டே
ஏய் நானே கருப்பாயிட்டு போற நீ வேற
டேய் டேய் அப்ப நா அந்த அளவுக்கு கூட இல்லையாடா
ம் நா அப்பன்னா என்னோட சன்ஸ்கிரீன்ன மாத்தி பாக்க போற ம் ம் எனக்கு புடிக்கலா இது வந்து ஆயில் ஆயில் ஸ்கின்னுக்கு தா வந்து செட் ஆகும் போல என்னது ஆயில் ஸ்கின் இல்லயா நா வந்து என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒன் அவர் ஜக் ஜிபிடி சொல்லிச்சு ஒன் அவர் விட சொல்ச்சு
ஆ
ஒன் அவர் விட்டு பாத்தா இந்த ஆயில்லாவு இல்ல அதுக்கு அப்பற ட்ரய்யவு கூல்ல
ஆ
அப்டி அது அது இதையு நா போய் சொன்ன அது சொல்லுது உங்களுக்கு காம் காம்பினேஷன் ஸ்கின் தா இருக்கும் ம் நீங்க என்னா பண்ணுங்க டூ டூ த்ரீ ஹார்ஸ் விடுங்கஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்போ நீங்க எப்டி இரு இருக்குன் பாருங்கனது
அப்ப என்னதுல்லா என்னா ரகம் கிண்ணுனே வந்து அதுக்கு இல்ல யாருக்குமே தெரியாது போலயே என்னா கருப்பா இருக்கும் எண்ணெயா இருக் ஒருவொரு வாட்டியும் காஞ்சி போய் இருக்கும் ஆனா இந்த அதிகமா எண்ணெ ஆ
ம் நா இந்த இந்த டி கன்ஸ்ட்ரக்ட் வச்சிருக்கன்னா அந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும் சூப்பரா இருக்கும் உனக்கு ரிசல்ட்
சன்ஸ்கிரீன் எல்லா போடுற அளவுக்குல்லா இல்லடா ஆ
எப்போவு கர்ஸ்சோப்பே போடு போ
கஷ் சோப் தா போடலான்னு இருக்க கஸ் சோப் போட்டுதா வந்து நா வந்து பள பளனு மாற போற
ம் ம் பால் பண்ண மாதிரிதா நல்லா
ம் எதா இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டன்ஸா
அடி சா இதுவும் மாத்தமே எனக்கு புடிக்கவே இல்ல எனக்கு ஸ்கின்னே எனக்கு
ம் ம் உனக்கு அந்த ஸ்கின்னு புடிக்கலா அப்ப எய ஸ்கின்னு மாதிரி எல்லா இருந்தா அவ்ளவுதா போல ஆ
ம் உ ஸ்கின்லா நல்லா தா இருக்கு
எப்புற்றா இல்ல யாஷ் சிங்கிளா இருந்தா எப்டிடா நல்லா இருக்குன்ற ஏ எப்புரா இப்புல்லா பொய் சொல்ற டே
நா மாத்றே இந்த ஒரு மூணு மாசத்துல என்னோட ஸ்கின்னே ஃபுல்லா நா மாத்றே
சேரிடா சேரிடா ஏ நா போய் சாப்பிச்சட்டு சாட்ஜிபிடி ட சொன்னே வச்சுக்க வா மச்சா வா மச்சா உன்ன பாத்து உன்ன இப்டி பாத்து எவ்ளோ நாள்றா ஆச்சுன்னு வே ஆஹ்